ஹலோ கேக்குதாங்க்கா? ம் என்ன பண்றே சும்மா உக்காந்துருக்கே அப்டியே ஒரு மாரி வயிறு குத்தி குத்தி வலிக்குது என்னன்னு தெரில ஹீட்டுதா கண்ணுலயு பாத்தீன்னா சின்னதா ஒரு கொ ப்பளம் மாரி வெள்ள கலர்ல வந்துருக்கு
ம் அதுக்கு தகுந்த மாரி தயிரு மோ ரு எல்லா எடுத்துக்கோ. நீ பகல்ல சாப்பாடே சாப்பிடலன்னாலுமே அதா அதா பகல்ல நீ சாப் ப்பாடே சாப்பிடலன்னாலுமே போனவுட்னே வந் து என்ன செய்யற ஒரு இது வச்சுக்கோ
எது? கேக்குது சொல்லு கேக்
போ போன உடனே ஒரு ஒரு இதுல வந்து ஜார்ல மோர் அடிச்சு ஒரு பாட்டல்ல ஊத்தி வச்சிரு
ஆஃபீஸ்க்கு கொண்டு போக சொல்றயா?
இல்லா எந்த சொல்றே நீ தூங்கனாலுமே எனக் தூங்கிட்டே இருப்பியா எடையலல்லா எந்திரிக்க மாட்டியா
எந்திருப்பே
ஆ எந்திரிச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி அது மோ மோர் கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச குடிச்சுக்கோ வாடி வந்து வீட்டுக்கு தா போர் அடிச்சு நல்லா வந்த ஓ கொஞ்ச கருவேப்பு தழ கொஞ்ச கொத்தமல்லி தழ மெளகா எல்லா போட்றாத அதெல்லா போட்டு மசாலா மோரு மாரி அடிச் ம் அப்டி கொஞ்ச கொஞ்சம்
இப்டிதா ஹீட்டுன்ட்டு நெல்லிக்கா வாழத்தண்டு ஜூஸ் அடிச்சு குடிச்சே பாரு மோர்ல ஊத் ஈர்
ம் அதெல்லா குடிக்காத ஒன்லி மோரு மட்டு குடி நீ மத்ததா அப் போட்டினா ஓனக்கு சளி புடிச்சுக்கோ நீ ம் ம் மோரு மட்டு நார்மலா தண்ணி ச்ச தயிரு கொஞ்சமா ஊத்தி தண்ணி நெறைய சேத்தி தண்ணி மாரியே மோரு அடிச்சு இப்ப பிரச்சன இருக்காது தண்ணி குடிக்கறது இதுவெல்லா மோரு குடிச்சுக்கோ ஓனக்கு பாடி கொத்து சூட ஆகாது ஹீட்டு தா ப்ராப்ளம் தயிர் நெறைய சேத்துகோ வெந்தயம் போடு காலையல வெறு வயித்துல எந்திரிச்சு வெந்தயம் போடு
ஓகே ஓகே
ம் இன்னு வேலய விட்டு வந்தோவுனே வெந்தய போடுவே வெந்தய போட்டு தண்ணிய குடிச்சு முடிஞ்ச அதேதா அதனாலதா ம் அது மாரி நீ வேற எதுமே பண்ணாத இதுவு தயிரு வெந் வெந்தயம் சேத்துக்கோ அவ்ளோ தா தண்ணி நெறைய குடி நீ தண்ணி குடி வைக்க மாட்ட எப்டி பகல்ல தூங்கிட்டே இருக்க எங்க
ஆமா நைட்ல தா குடிப்பேக்கா நைட்லனா பாட்டில் எடுத்து எடுத்து வெச்சு குடிச்சு
ஒ பாடி நைட்டுக்கு மாறிடுச்சு ஒ பாடி நைட்டுக்கு மாறிடுச்சு
ஆமா கிட்டத்தட்ட மூனு வருஷோ ஆகப்போது போது நைட்டு போய்
சீதா போட்ருப்பாங்கண்ணா
ஆமாக்கா ஃபுல் ஏசி தா பாத்ரூமு ஏசி தா எல்லா பக்கமு ஏசி தா எல்லா காலத்லேயு வெளிய வெளிய மழ பேய்யுதா குளிரடிக்குதா எதுவுமே உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகாது ஃபுல்ல கிளாஸ் போட்டு கவர் பண்ணிருப்பாங்க வெளிய அப்டியே மழ ஊத்திட்ருக்கு நா ஆபீஸ்ல இருந்து வெளிய வந்து ஸ்டெப்ல உக்காந்துட்டு இருப்பே அப்டி வேறுவ போ பஊஜட்டுக்க கணக்கு
உம் உள்ள ஏசிலேயே இரு இருந்துக்கணு அதா ஏசியிலயே ஏசி இருந்தாதா ஒக்கார முடியு
ஆமாக்கா அடஞ்ச மாரி இருக்கு உள்ளுக்குல ஆமா
எவ்ளோ உனக்கு பேக்கேஜ் எவ்ளோ தராங்க
எவ்ளோ நாப்பத் நாப்பது
உம் இன்ரஸ் இன்சென்டிவ் அதலாமா
எல்லா சேத்தி அவ்ளோதாப்பா வருது
ஆ கிரெடிட் பண்ணிருவாங்க
உம்
மாச மாச கிரெடிட் ஆயிருமானே அக்கௌண்ட்ல உம் என்ன பண்றது
கொஞ்சோ ஏதாவது சேஃப்டி பண்ணி வச்சுக்கோ கொழந்தைகளுக்கு
ம் எங்க சேப்டி
இல்ல இக்க இருக்கதா செய்யு ஏ கடன்ல்லா இருக்கா
கடன் இருக்குது இப்ப வாடகைக்கு வந்துட்டோம் அதனால கமிட்மெண்ட்ஸ் நறையா வந்துருச்சுக்கா வாடகையே எட்டாயிரூபா கிட்ட போயிடுது இப்ப ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு அதுக்கு தனியா இனி மாசம் மாசம் போயிடும்
இல்ல இருக்கதான் செய்யும் ஒன்னும் போஸ்ட் ஆபிஸ்ல சேவிங்ஸ் முக்கியம் இல்ல போஸ்ட் ஆபிஸ்ல போட்டு போடு அமௌண்ட்டு இல்லாட்டினா எல் ஐ சி மாரி ஏதோ ஒண்ணு போடு கொழந்தைக பேர்ல இப்ப நம்ம ஓ ந இப்ப நம்ம சே சம்ப சம்ப சம்ப செலவு பண்ணிருவோம் பின்னாடி ரெண்டுமே பொட்ட புள்ள நானே உன்னி இவு னை சொல்றேன் ஆனா நானும் உன்னு எது சேப்டியும் பண்ணல சொல்றேன் ஆனா பண்ணணும் ச போஸ்ட் ஆஃபிஸ்லதான் போலான்னு இருக்கேன் ஒரு மாசம் ஒரு அமௌண்ட் மாரி போட்டோம்னு வச்சிக்கோ அவங்களுக்கு வந்து பா செல்வ மகள் செல்வ மகள் தங்க மகள் இல்ல செல்வ மகள் போஸ்ட் ஆபீஸ்லதா நீ அதுல வந்து ஒனக்கு எவ் எவ்வளோ வேணாலும் நீ போட்டுக்கலாம் நீ மாசத்துக்கு எவ்ளோ எவ்ளோ வேணாலும் போட்டுக்கலா நூறுபா போட்டுக்கலாம் ஆயிரூபா போட்டுக்கலாம் எவ்ளோ ஓ கையில இருக்கோ நீ போட்டுக்கலாம் இவ்ளோதா லிமிட்னுலா கெடையாது போஸ்ட் ஆபீஸ்ல நான் டீயெய்ல்ஸ்லாம் கேட்டு வன்ட்டன் போடணும் போட்டுக்கலாம் னு அது வந்து இப்ப போட்டினா பதினெட்டு வயசு வரைக்கும் நீ வந் து அவளுக்கு காடியன் கையெழுத்து போடணும் பேரண்ட்ஸ்ஸு
ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா வருமா ஐம்பதாயிரூபா எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாரிதான்
பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு வரையும் நீ கட்டி ஆமா இன்ட்ரெஸ்ட்டு வரும் அவ்ளோதா
ம்
சி போட்டின்னா ஒனக்கு பெஸ்ட்டு ஆ இத்தன வருஷம் எத் எத்தனையோ வருஷம் தான் கட்டணும் எனக்கு அம்மக அத பத்தி தெரியல ஒரு பத்து வருஷோ கட்ணோனா எட்டு வருஷோ என்னமோ பாலிசி வருமாமா அதுக்கப்றோ நீ கட்ட தேவயில்லயாமா அதுக்கப்றோ இருபத்தோரு வயசு இதயு இருபத்தஞ்சு வயசுக்கு எடுத்துக்கலாமாட்ருக்கு
ஆமா
ஒரு குறிப்பிட்ட
பாத்து அது எல்லாமே சேருங்க அப்டின்னு நாலு பேரு சொல்லிட்டோ வச்சுட்டுந்தா இரு இருக்குறாங்க
உம் அண்ணீ அது கூட இல்லன்னாலு பெஸ்ட் ஆமா இவரு நீ இப்ப பெஸ்ட்ட் நீ உனக்கப் நீ எல் ஐ சி னா உனக்கு மாசோ மாசோ வாடக கட்ன மாரி ஒதுக்கி வெக்கணு ஐயாயிர ரூபா
அ
சொல்றே அமொண்ட் இப்ப நீ ஐயாயிர ரூபா கட்டுறீனா ஐயாயிர ரூபா ஒதுக்கணு இந்த போஸ்ட் ஆஃபிஸ் னா எனக்கு பெ தோணுது இப்ப நீ உங்கையில இந்த மாசோ ஒரு ஆயிர ரூபா நிக்கு அடுத்த மாசோ ஒரு ரெண்டாயிர ரூபாய் நிக்கு ஒரு மாசோ உனக்கு காசே நிக்காது அப் துக்கு கம் பிரச்சன இல்லயா கைல என்ன காசு இருக்கோ அத போட்ரலா இதுக்குன்னு நீ கொழந்தைகளுக்கு எடுத்து வச்சு போட்டினா நம்மளோட காசு கொஞ்ச இன்ட்ரோஸ்டோடா சேத்து கெடைக்கு அவ்ளதா ஏன்னா சம்பாதிக்கிறது எல்லாமே செலவு செஞ்சுக்கிட்டேதா இருக்கு நம் கொழந்தைகளுக்கு நம்மக்குனு ஒன்னு பண்ணணு நானு பண்ணி சொல்லிட்டே தா இருக்கே
எங்கக்கா இப்போ கொழந்தைங்ள பாத்துக்கணுங்ருக்காண்டி இவரு வே வேல இருந்தா ரெண்டு நாள் மூனு நாள் வேல இருந்தா மட்டு போங்க அப்டின்னு சொல்லிட்டா ஆவ அவ என்னன்னா வேலைக்கு போயிட்டாருன்னா நா கெளம்பற நேரோ இவரு கடகடனு ஓடி வந் அஞ்சரைக்குள்ள ஓடி வரணு கேப் போறதுக்குள்ள இன்னு கொழந்தய ஒரு நாள் நா தனியா விட்டுட்டு போயிட்டே இவர் பத்து நிமிஷ கழிச்சு வந்து பாத் ஆப்பாப்ப அதனால கொஞ்சோ ரிஸ்கா இருக்கு சப்போர்ட் எதுவு இல்லாத சரி இருக்கு அதனால ஒரு கொழந்தைங்க பெருசாக வரைக்கு ஒரு சின்ன
சின்ன பெருசு ஸ்கூலுக்கு போயிட்டானா பிரச்சன இருக்காது ஆள ஆளுக்கு இது பண்ணிக்கலா இப்போதைக்கு உண்டியல் உண்டியல் பிள்ளைகள்ட குடுத்து த்துரு பெரியவல்ட குடுத்துரு உண்டியல் போடறாளா
ஓ அதெல்லா இருக்குது போடுவா எடுப்பா கொட்டுவா இதேத பண்ணிட் ரிகரா
எடுக்கற மாரி இருக்காம போடற உண்டியல் மாரி வாங்கி இவ்ளோ இவ்வ போட் கே இவளோட இவ உண்டலியேதா இவளுக் என்ன வாங்கி குடுத்த கொலுசு வாங் கொடுத்தோ இவ உண்டியிலயே தா சே த்தி பத்தாக்கு இவரு காசு போட்டு கொலுசு வாங்கணு மறுபடியு இன்னூரு உண்டியல் சேத் த்துனல வச்சி கம்மல் வாங்கனு சும்மா ஒரு கிராம்ல தா இ நெறையல்லா இல்ல சும்மா ஒரு கிராம்ல கம்மல் வாங்கணு இப்ப அவலுக்கே ம் இப்ப ஜாஸ்தியாச்சி ஒரு கிராம்ல இப்ப ஒரு அவ ஒரு அஞ்சு ரூவா ஆறு ரூவா சேர்க்கறானா பாப்பா இது உனோட நீ சேர்த்து வச்ச காசுல உனக்கு வாங்கனது பாப்பா அப்பிடிபோ அவருக்கு ஒரு சந்தோஷோ அந்த மாரி அந்த மாரி பண்ணிக்காங் ஆனாலு உண்டியல் போட்டு வைக்குது நல்ல பழக்
ம் ம்
சே சொல்லு என்னா பண்றது காசுக்கெல்லா மதிப் வேல்லடிப்போ
நகை தங்கம்
வர மாரி இல்ல அதுதா சொல்றே பாரு ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூவா பக்கம் போயிருச் என்ன பண்ண முடியு ஒன்னும் பண்ண முடியாது
அதுதா
பாத்துக்க வேண்டியதா இருக்கறத ஆமா இருக்கிறத வச்சி சே சேஃப்டி பண்ணிட்டு உக்காந்துக்க வேண்டியதா உங்களுக்கு பிரச்சன இல்லை எங்க சைடு தான் தங்கம் நகை நகை தான் கேப்பாங்க அதுனால
என்ன பிரச் சின இல்லங்கிற நா யாரு கேட்டாலும் கேக் அந்த மேரிலா அவனுக்கு குடுக்க மாட்டேன்
குடுக்க மாட்டா அதுதா ம் ஆமா அவள் இப்ப யாரு தங் அப் இப்ப யாரு வரதச்சன எல்லா கேட்டா கல்யாணமே நடக்காதுடி
அதுதான் புள்ளைய நல்லா படிக்க வச்சிரணும் அவ்ளோதான் ந எப்படியும் நல்லா படிக்க வச்சிருக்கேன் அவள் அவள பாத்துப் க்குவா அவளுக்கு வேண்டியது அவ வாங்கிவ அப்டிங்கிற மாரி சொல்லிறனு நாலாம் நகைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவங்க புள்ளைய நல்லா பாத்துக்க மாட்டாங்க சின்னதான காதல் அதனால நகைய ஏத்தி வக்கிறது இது அது அதுதான் எமர்ஜென்சிக்
நகைய சேத்து வைக்கிறது வந்து நமக் ம் இன்வெஸ் மென்ட்டு தான் இப்ப எதாவது ஜா போயோ அடமானம் வச்சோ குடுப்பாங்க காசு அப்டி சொல்றேன் நகங்க இப்ப அப்டிதான் போயிருச்சு நகை சே நகையில இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிதான் இப்ப போயிருச்சு நகை ரேட்டு
ஆமா அது ஒரு காலத்துல பதினீனாக குப்பைல கடக்கறமாரி கடக்
ஆமா யாரும் வாங்க மாட்டாங்க யாருமே அது வாங்கவே கூடாது இப்ப இருக்கிறவங்க தான் வாங்கி வாங்கி வச்சி கிறாங்க இல்லாதவங்க யாராச்சும் வாங்கறாங்கள வாங்கறதுல்ல ம் இப்ப சின்னவ என்னா தூங்கறாளா
சின்னது தூங் இல்ல இல்ல அவ சும்மாதா படுத்துட்டு இருக்கா முளிச்சிட்டு இருக்கறா
உம் சின்ன மொவ உன்னிய டிஸ்டர்பலாம் பண்றது இல்லையா சின்னவ டிஸ்டர்ப்லாம் பண்றது இல்லையா உன்னைய
டிஸ்டப்னா என்ன அவ பாட்டுக்கு எதோ ஒன்னு வயித்துக் குடுத்தோம்னா சாப் போட்டு படுத்துக்குவ சும்மா படுத்துட்டு விளையாடிட்டு இருப்பா அவ்வளதா பெருசா நல்ல பிள்ளதா அது உட்காரறாக்கா நேத்து முந்தா நேத்துல இருந்தா உக்கார ஆரம்பிச்சிருக்கா எட் ட்டு பன்னெண்டா தேதி வந்து ச்சினா எட்டு முடியுது எட்டு முடிஞ்சு ஒன்பது தொடங்குது அப்படியெல்லா இல்லக்கா உஹு உஹு கொஞ்சல்ஸ் தா ஒரே பாச மலர்கள் தா ரெண்டு பேரு
பாச மலர்கள் தா சேரி சேரி பிரச்சன இல்ல உ நீ பெருசாயி இதே பாச மலறன்னுந்தா பரவாயில்ல பெருசானதா தெரியு பெருசானதா தெரியு ஆமா பெருசானதா தெரியு கொழந்தைக்கு கொஞ்சர மாரி அவ இருக்கா கொஞ்சிக்ட்டே இருக்க வேண்டியதா கொஞ்ச பெருசாயி வாய்கீய்
தர இப்பவே ஒன்னு தரமாட்டேங்கிறாக்கா பெரியவ சின்ன பொண்ணுக்கு இப்பவே ஒவ்வொண்ணு தரமாட்டிங்கிறா
ஐயோ எ எம்புள்ள டோரா உ எம்புள்ள டோரா புஜ்ஜிய பாத்துட்டு எம்மா எ டோராக்குலா தம்பிபாப்பா வந்துருச்சுமா எனக்கு எப்பமா தம்பி பாப் பா வரு அப்படினு கேக்கறாடி சேரி பாப்பா போய் வாங்கிக்கலா பாப்பா கடைல போய் வாங் போலா பாப்பா எந்த கடையில பாப்பா வாங்கிட்டு வர்லா கடையிலலா வேனாஉ வயித்திலருந்து பெத்து குடுமா உ வயத்துல இருந்து எடுத்து குடுமா அப்டிங்கிறா தெரியது பாரு அவளுக்
தெரியுது ஆ
புடுங்கலா பாப்பா எல்லாரு முன்னாடியு இப்டியல்லா கேட்டுறாத பாப்பா
ஆ
இப்பப்ப இப்பப்ப பாத்துட்டு கேக்குறா எனக்கு ஒண்ணு வேணு பொம்மயவே வச்சு நா விளையாடிட்டு இருக்கேமா ச் எனக் ஒரு தம்பி பாப் ப்பா வேணுமா ஏ பாப்பா தங்கச்சியெல்லா வேணாமா
ம் இவ இப்பவுமே தங்கச்சிதா வேணு அப்டி இன்னொரு த தம்பி வே தம்பி உனக்கு வேணாமாடின்ன தங்கச்சி தா வேணு அப்டிங்கறா அதா இவ இருக்காலடி அப்டிங்கரன் இன்னொரு தங்கச்சி வேணு அப்டிங்கிறா
இவ முதல்ல எல்லா தம்பிதா இருக்கான்ல அவ இருக்கான்ல அதனால தம்பி வேணா தங்கச்சி தா வேணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்னுமோ எனக்கு த த தங்கச்சி வேணா தம்பி தா வேணு அப்டிங்கறா என்ன பாப்பா அது என்ன ஆட்ரு போட் வாங்க முடியு அப்டின்னு சொல்லி இவங்ககிட்ட சொன்ன சிரி
ம் நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க இன்னு டிலே ஆகுமா எப்டி
என்ன இப்பனா ஹெல்த் வ எனக்கு பிளட்டே இல்லடி ஏழு பாயிண்ட்டு தா இருக்கு செக் எல்லா பண்ணிட்டே பிளட்டு ஏழு பாயிண்ட்டுதா இருக்கு நீங்க போய் பிளட் ஏத் ஏதுங்க இல்லலைன்னா ரத்த ஊசி போடுங்கனு சொல்லிட்டாங்க
ஏ ரத்தம் ஏற மாட்டேது உனக்கு ஸ்டார்டிங்ல இந்த ப்ராப்ளம் தான உனக்கு ம்
மா வய்த்துல இருக்கும்போதெல்லா நார்மல் ஆயிட்டே பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் வந்துருச் ச்சு அதுக்கப்புறோ டெலிவரிக்கு அப்புறமு பன்னெண்டு பாயின்ட்டு வந்துருச்சு இப்ப எங்க போச்சுன்னே தெர்ல பிளட் எல்லா எங்க போச்சுன்னே தெர்ல எனக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்